வணக்கம்
வணக்கம் சாப்ட்டீங்ளா ஆ நல்லார்க்கே சாப்ட்டியம்மா
ஆ சாப்ட்டெங்கெ இன்னிக் இங்க சட் ட்ர ஒன்னு அனால இன்னிக்குி ஒன்னு பெரிய லன்ச் கிடையாது சிம்பிள் லன்ச் தா
ஆமா சரி
சாதம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் போட்டு பினஞ்சு சாப்ட்டிட்டு வந்துட்டே
ஓகே தனி ப்ளோ சாப்ட்டே சரி தம்பிக்கு சாப்பாடு போட்டே களம்பிட்டாரு நைட் ஷிஃப்ட்டு களம்பிட்டாரே ச கையோட நானு சாப்ட்டு முடிச்ட்டே இன்க்கி
ரோ சின்ன தம்பிங்ளா
ம் பெரிவர் வரவே இல்ல இன்னும் பெரி தம்பி எக் சய்ரக்கட்டோன்னா அவரு இப்ப கொஞ்ச சாப்பாடு உருல கிழங்கு எல்லா இப்பமே எடுத்து வெச்சிருக்கே
ஓ ரெண்டு பேரு வேற வேற எடோ வெளப்
ஆமா ஆமா இவ சின்னவர் வந்து கௌர்மண் சர்வன்ட்டு அ ரயில்வேல வர்க் பண்றாரு பெரியூரு வந்து பிஸ்னஸ் பண்றாரு அனாலா டாடா எஸ் வண்டி ஓட்டிட்டு போயிட்வாரு
ம் ம்
ட்ரைவர் தட்டுப்பாடு ஆனதுனால அவரே ட்ரைவிங் கத்துக்ட்டாரு
ஓ த சின்னவங்க வந்து ரயில் லி ஃபீல்டு அப்டின்னா அங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணுங்ளா
ஆ ஐசிஎஃப்ல இருக்கா தத அயி ரயில் பட்டி தயாரிக்கிறாங்கல்ல அந்த எடத்துல வர்க் பண்ற ட்ரெயின்க்கல்லாம் பெயிண்ட் அடிக்கிறது அந்த சைட்ல நம்பர் போட்றது அல்லா ஸ்க்ரீன்ஷ் ட ஸ்க்ரீன் அ ஸ்ப்ரின் யா அது மே ஆமா ஆமா அவர் படிச்சதே ஃபர்னிஷிங்ல அத்னால அந்த இதுல போய் பண்றார்
ஓஹோ
ஒரு நாளைக்கு ரெண்டு அதாவது உவ ஒவ்வொத்தர்க்கு ஒர் ஒரு போகி குடுத்துருவாங்க அந்த போகி ஃபுல்லா ஃபிரண்ட்டு பேக் க்கு மேல எல்லா பெயிண்ட் அடிச்சு அந்த நம்பர் எல்லா எழுதி
ம் ம் ஓ ஓகே ஓகேங்க
இவுங்க இது இந்த வண்டி கூட இவுங்க ரெடி பண்ணி அனுப்ச்சாங்ளே அது பேர் என்ன வந்தே பாரத்
ஓ கன்ஸ்டிரக்ஷன் ட்ரெயின் கன் கன்ஸ்டிரக்ஷன் ஃபீல்டு கூட அவுங்க பாப்பாங்க கரெக்ட்
ஆ உண்டு உண்டு அதாவது அதெல்லா அப்போயு இவுங்க தண்டவாளம் எல்லாங் கூட ஜாயிண்ட் எல்லா சரியில்லன்னா போய் சொல்லி அதெல்லாம் பண்ண சொல்லுவாரு யூனியன்ல இருக்காரு அதனால அங்க ஒர்க் கர்ஸ் எல்லா லேபர்கெல்லா டீ காஃபி எல்லா வந்து அரேஞ்ச் பண்ணி குடுக்கணு அதெல்லா கரெக்டா வருதான் செக் பண்ணனு அப்றமெ சின்ன சின்ன சிற்றுண்டிகள் சமோசா பிஸ்கெட்டு அதெல்லாமு குடுக்க சொல்லி சொல்லணு இவுங்களுக்கு கேண்டீன்ல்ல பத் துருவாதான் சாப்பாடு கலந்த சாப்பாடெல்லா
ம் ஆமா உங்களுக்கு ரயில் ட்டு உங்களுக்கு கவர்மெண்ட் ப்ரைஸ் தான
ஆமா அதனால அவர் ஃபேமிலிக்குதா அது செல்லு எங்க அப்பா இருந்தாரு எனக்கு கல்யாணோ ஆகலனா கூட எனக்கு பாஸ்ல இருந்தது மேரேஜ் ஆனதுனால என் பேரு எடுத்துட்டாங்க
ஆமா இப்ப வந்தா அவங்க அவங்களுடைய ஃபேமிலிக்கு மட்
அவுங்க அம் ஒய்ஃப் ஒ பையன் அவுங்க மூணு பேர்க்தா அது எலிஜிபிள் ம் ஹும்
அதாவது மில்ட்ரி மாதிரிதா இவுங்களுதுமே
ஆமாமா
ம் ம் அதாவது இப்ப மிலிட்ரில ஒரு ஜென் இருக்காங்கன்னா மேரேஜ் ஆகற வரைக்கு ஹோல் ஃபேமிலி க்கு யூஸ் ஆகு மேரேஜ் ஆயிருச்சுனா அவங்க அவங்க ஒய்ஃப் அவங்க கொழந்தைகளுக்கு மட்டுந்தா அது அப்ளிகபிள் என்னுடைய ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் ஒருத்தங்க வந்து மிலிட்ரில இருந்தாங்க ஆனா குறிப்பிட்ட ஏஜ் ஆனா அவங்க வந்து வெளில வந்தரணுல்ல இருவத்தெட்டோ முப்பதோ என்னமோ ஆமா ஏளியராவே அவுங்களுக்கு இரு ட்ருமென்ட்டு
ஆனா அவுங்க சீக்கிரம் சின்ன வயசுலயே போயிடறாங்கல்ல மில்ட்ரிக்குள்ள அதனால அவுங்களுக்கு அவ்ளதா கால வரையறன்னு வெச்சிருப்பாங்க
ஆமாங்க எனக்கு அக்யூரேட்டா டியூரேஷன் தெர்ல பட் ஃபிப்டீன் இயர்ஸ்ஸோ டுவெண் டி இயர்ஸ் அந்த மாரிதா சர்வீஸு உங்களுக்கு லாங் டைம் சர்வீஸ் இருக்காது
அதுதா இங்கெல்லா எப்டின்னா மிலிட்ரில இருந்து வெளில வந்துட்டா கூட அ அந்த பெரிய பெரிய லாஜிஸ்டிக்ஸ் எல்லா இருக்கல்லையா அங்க எல்லாங் கூட ஒர்க் பண்ணுவாங்க இவங்கெல்லா
ஆமாங்க பண்ணுவாங்க இவரு வந்து அப்டியே ஆமா
அதுல ஏ வோ, ஏ சி வோ, ஜி வோ என்னென்னமோ கிரேடு இருக்கு எஸ் ஓ அந்த மாரி அந்த மாரி போயி சம்பாரிப்பாங்க அங்கயு பென்ஷன் வரு இங்கயு ஒரு பதினஞ்சு ரூவா இருவது ரூவா சம்பளமு வரு
ஆனா இங்க என்ன பண்ணாங்கன்னா ரிட்டைர்மென்ட் செட்டில்மெண்ட் மாதிரி குடுத்தாங்க
ம்
அதுக்கப்றோ பென்ஷன் மட்டு ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் பதினஞ்சாயிரோ அந்த மாதிரி வருது பட் அவருக்கு வந்து ப்ரிக்காஷன்ஸ் வ அதாது ஆ என்ன சொ சொல்றது அவருக்கு முன்னுரிமை நெறைய ஃபீல்ல இருக்கு பட் அவ எதுமே யூஸ் பண்ணிக்கல என்னுடைய தோழி வந்து கவர்மெண்ட் வேலைல இருக் க்காங்க ஆனா ல்லா அவங்களே நல்லா சம்பாதிக்கிறாங்கன்ல சொல்லிட்டு இவரு வந்து அப்டியே வருஷ கணக்கா வீட்லயே இருந்து பழகிட்டாங்க இந்த பொண்ணு ஆரம்பத்துலே நாங்க சொன்னோ அப்டி பழக்க கூடாது ஜென்ஸ் வீட்லருந்தா அது அப்டியே பழகிரு சொல்லி அவுங்களு அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சிக்காதனால இப்ப பல வர்ஷோ ஆனனால அவர் அப்டியே வீட்ல மனைவி சம்பாதித்துலயே இருந்துக்குறாங்க
அதா அதா
இப்ப அத்தனை கடன் சுமை இது இப்ப இவளுக்கு கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலுமே ஆ வாங்குற பணத்துல தொண்ணூறு சதவீதோ வந்து கடன் சுமை இப்டியே வந்துட்டு போயிருது
ஆ
அத தா நிச்சயமா
வீட்ல சும்மாலா இருக்க கூடாதுமா எந்த வேல கெடைக்கறதோ போயின்னு வீட்ல மட்டு இருக்க கூடாது அது ஆணாருந்தாலு சரி பெண்ணா இருந்தாலு சரி ஏனா இ இல்லன்னா நமக்கு வந்து அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் போயிடுமா இப்ப உளவியல் ரீதியா அ உழைச்சுன்டே இருந்தாதா உனக்கு அந்த நம்ம இன்னு நல்லா தெம்பாருக்கு நம்மனால இன்னு பண்ண முடியு அப்டின்னு தாட்டு வரு
கண்டிப்பா இன்னொன்னு வந்து பாத்தீங்னா லேடிஸ் ஆகட்டு ஜென்ஸ் ஆகட்டு ஒரு ஏர்னிங்ஸ் இருந்தா மட்டுந்தா ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்டிங்கறது வந்து இருக்குங்க
ஆமா
அது நா ஒரு பிரைவசி இருக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு அப்டின்னா அது நிச்சியமா வந்து ஒரு ஏனிங்ஸ் சின்னதோ பெருசோ அவங்களுக்கு வந்து தனியா இருக்குணு சர அ அவ்ளோ வந்து இவங்க கேட்டாருன்னு சொல்லிட்டு நறைய பிஸ்னஸு வந்து வச்சு குடுத்தாங்க எல்லாமே லாசு சோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல இனி மேலு எந்த பிஸ்னஸ்மே வெச்சு தர முடியாது அப்டிங்கற ஒரு டெசிஷனுக்கு வர அளவுக்கு தொட்டதெல்லா லாஸு ஒரு பை தைக்கிற ஜாப் அரேஞ்ச் பண்ணி குடுத்தாங்க ஃபுல்லா மிஷின்ஸ் வாங்கி போட்டு இந்த பை அடிப்பாங்கல்லங்க கட்ட பை மாதிரி அந்த மாதிரியெல்லா இது பண்ணி அதுவு செட் ஆகாம அது எல்லா விக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்றோ வேற எதோ ஒரு ஜாப் வச்சு குடுத் து இந்த குவாரி சொல்லி சொல்லுவாங்க
ஆ
அதுல கொண்டு போய் ரிட்டையர்மெண்ட் பணத்த எல்லா போட்டு அது நெறையா ப்ரா ட்டு வருன் சொல்லி அதுவு எதோ லாஸ் ஆயிருச்சு ஆனா அதுல மேக்சிமம் எதோ கொஞ்சோ போராடி எடுத்துட்டாங்க ரிட்டன்ஸ் எடுத்தாங்க ஆனா அதுலயு ஒன்னு ரொம்ப பெரிய ப்ராஃபிட்ன்னு இல்ல அடி மேல அடி வந்தனே இதுக்கு மேல எதுமே பிஸ் ஆ செட் ஆகாதுன்ட்டு எங்கியு ஜாப் போ மாட்டிங்கறாங்க இவங்க ஸ்ட்ரிக்ட்டா புடிச் போனாதா வீட்ல அனுமதிப்போன்னு சொல்லிருந்தா போயிருப்பாங்க
அப்படில்ல அது வீட்டுல உக்காந்தே ப சாப்புட்டு தூங்கிட்டாங்கல்ல உடம்பு வணங்காது சோம்பேறி ஆயிடு நாம எதுக்கு போன்னும்ன்ற மாதிரி ஆயிடு
அதுதா ஆரம்பத்திலயே சரி பண்ணிருந்தா பண்ணிருக்கலா பண்ணாம விட்டனால இன்ன லைஃப் டைம் நம்மதா வந்து அந்த பாரத்த சமந்தா ஆகணு வேற வழி இல்ல இன் என்னோட தோழி வந்து பாத்தீங்கன்னா டெய்லியு நாலு டு அஞ்சு ம நேர ட்ராவல் பண்ணணு அவ வேலைக்கு போற இடத்துக்கு ஆ அந்த காலையில ரெண்டு ம நேர சாயந்தர ரெண்டு ம நேர டிராவல் பண்ணிதா அந்த கவர்மெண்ட் வேலக்கு போறா என்ன ரீசன்னா மில்ட்ரி கோட்டா அப்டிங்கறனால இவங்க மதுரையில வந்து மெயின்ல இருந்தா மட்டுதா அவங்களுடைய அந்த மில்ட்ரி கோட்டாக்கு அந்த மில்ட்ரி ஸ்கூல்ல வந்து இவங்களுடைய ஒரு குழந்த வந்து மில்ட்ரி ஸ்கூல்ல படிக்கிறாங்க
ஆ ஹ
அப்போ அந்த ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஏரியால தா இருக்கும் என்னோட தோழி வந்து போற ஊரு வந்து கிராமம் ஆசிரியர் தொழில் தா ஆனா கிராமம் அங்கல்லா வந்து இந்த பெசிலிட்டிஸ் அங்க யூஸ் பண்ணிக்க முடியாது
அ அ
அப்ப தன்னுடைய குழந்தைங்க டிராவல் பண்ணி கஷ்டப்பட வேண்டாம் அப்டி சொல்லிட்டு ஆ அவ தா டெய்லியு நாலு ம நேர டிராவல் பண்ணி போயிட்டு வந்து வீட்டு வேலையு பாத்து த்து ஆ ஸ்கூல்லயையு கத்திட்டு வந்து அத்தன குழந்தைகளையு பாத்து அப்டிதா வந்து ஓடிட்டு இருக்கு
ம்
இத என்ன பண்ண முடியு ஒன்னு
உங்க ஊர் சுற்றுலாத்தலம் ஏதாவது இருந்தா சொல்லுங்கள
கேரளால வந்து அ வந்து பாத்தீங்கன்னா மீன் குளத்தி பகவதிய அம்மன் கோயில் வந்து நமக்கு கொஞ்ச ஃபேமஸா இருக்கும்
ஆ
அதுக்கப்பற வந்து பாத்தீங்கன்னா அதாவது நாங்க கேரளா கிடையாது இங்க இருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு ம நேர டிராவல்ல வந்து ரீச் ஆயிரலா
ஆ
அதுக்கப்பற குழந்தைகள் இது அப்டின்னு பாத்தோம்னா ஃபண்டசி பார்க் குன்னு சொல்லி சொல்லுவாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான வாட்டர் கேம்ஸு
ஆஹ
அப்டியே எல்லா வகையான விளையாட்டுக்களுமே அங்க வந்து இருக்குங்க
சேர் சேரி
அதுக்கப்பற அங்க வந்து பாத்தோ அப்டின்னா நறையா ஃபால்ஸ் இருக்கு இப்போ வந்து நமக்கு கேரளா சைட்ல அதுக்கப்புறோ நெறைய கடல்கரை இருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் டூர் அந்த மாதிரி வந்து நம்ம போட்டு பாக்குற போறோ அப்டின்னா கடல் சார்ந்த எடங்கள்ல என்னென்ன வேணுமோ அது எல்லாமே நம்ம நார்மலா கடல் சார்ந்த எடத்துக் போனா அங்க வெயில் அதிகமா இருக்கு ஆனா இந்த மாதிரி இடங்களுக்கு போம்போது கிளைமேட்டு கூலிங்கா இருக்கு அதே சமய பாத்தீங்கன்னா இயற்கையோட கூடிய கடல்லா இருக்கு
ஆஹா
இந்த ஊர் ஃபுல்லாவே இயற்கை வளம் நிறைந்ததாதா இருக்கு ஆனால நெறைய பே பாத்தீங்கன்னா ஒரு வாரோ பத்து நாள் அந்த மாரி கேம்ப் போ ட்டு இந்தந்த ஊர்களுக்கு தா வந்துட்டு அதிகமா டூர் வருவாங்க
சேர் சரி ந்த எடமா இருக்கும்போல எங்க ஊர்ல வந் து மகாபலிபுரம்னு ஒரு எடோ இருக்குமா இந்த நாங்க இரு க்குற எடத்துல இருந்து அறுவது கிலோமீட்டர் போனு ஒரு ரெண்டு மணி நேர ஆகு பஸ் ஜர்னி அங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து கடலப் பாத்தா மாரி சைனத சைனப் பெருமாள் இருக்கார் படுத்துன் இருக்கர பெருமாள் வந்து கடன் பாத்தா மாரி இருக்காரு
ம்
அது வந்து வங்காள விரிகுடாவ சேர்ந்து வருது அந்த கடல் அந்த த்துல வந்து ஏழாம் எட்டாம் நூற்றாண்டுலயே பல்லவ மன்னர்களால கட்டப்பட்ட சிற்பங்கள் ஒற்றை கல்லு அப்புறோ ஒற்றைக்கல் சிற்போ ஐந்து ரதோ ஆ அப்புறோ ஒன்னு ஒரு ஒரு கல்லு வந்து ஒரு எடத்துல ஒட்டினு இருக்கு எப்ப கீழே உழுனே தெரியாது அந்த மாரி ஒட்டின்ருக்கு ஆனா விழாது ஒரே கல்லுல செதிக் கின அது வட்ட வடிவமானக் கல்லு
பார மாதிரி இருக்குங்குளோ
பார மேல அது நிக்குது ஒரு ஒரு ஒரு இன்ச்சல அப்டி நக்குதுன்னு வச்சுக்கோயே அந்த மாரி நிக்கு சாய்வா அதெல்லா ரொம்ப நல்லா இரு க்கு இங்க பாக்குறதுக்கு அப்புறோ நெறைய இந்த ஆப்பிள் வெதையில பண்ணின மணிமால அப்பறோ கிறிஸ்டல் மால எல்லா அங்க கெடைக்கு கடல் சார்ந்து சோழி சங்கு கிளிஞ்சல்ல பண்ண வ டெக்காரு எல்லா மே கெடைக்கு அங்க என்ன கொஞ்ச பணோ கையில வெச்சுக்கணு கார் கார் வெச்சுக்கணு சாப்பாடெல்லா எடு த்துன் போயின்னோ ஏன்னா அங்க நெறைய பிஷ்சு கெடைக்கு அதனால ச சில சைவ பிரியர்களுக்கெல்லா ஹோட்டல் செட் பண் செட் ஆகாது ஆ சாப்பாட்ல்லா எடுத்துன் போயிட்டு அங்க உக்காந்து சாப்ட்டுட்டு சாயந்திரமா திருப்பியு காலையில ஒரு தடவ பெருமாள் பாக்கலா திருப்பி சாயிந்த்ரோ நாலு மணிக்கு தொறப்பாங்க பாத்துட்டு அங்க கோவில்லயு பிரசாதம்ல்லா கூட சேல்சு தோச எல்லா விப்பாங்க அங்கே வாங்கி சாப்ட்டுட்டு வீட்டுக்கு வர்னு நல்லபடியா எட்டு மணி பத்து மணி ஆயிடு வீட்டுக்கு வந்து சேர நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலா ஆமா அர்ஜுனா அர் அர்ஜுனனோட இது ஒரு கொ கொக ஒன்னு இருக்கு